ஆ வணக்கம் மேடம்
வணக்கம் சார் சொல்லுங்க
ஆ நா இங்க பக்கத்துல ஒரு ஷோ பாக்கறதுக்கு கால் பண்றே ஆ எனக்கு உங்க டிபார்ட்மண்ட் ஸ்டோர்ல
ன்னா ஒரு மாரி பிரேக்காயி பிரேக்காயி கேக்குது கொஞ்சோ சவுண்டா பேசுறீங்ளா சார்
ஆ மேடம் நாங்க இப்போ உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பக்கத்துலந்து கால் பண்றோ ஓகேங்ளா ஒரு ஒரு மூனு நாலு கிலோமீட்டர் தள்ளி ஓகேங்ளா
சரிங் சார் சொல்லுங்க
ஆ எனக்கு வந்து மன்த்லி மன்த்லி வந்து எனக்கு வீட்டுக்கான மளிக செலவு இதெல்லா எனக்கு வேடு நீங்க ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ண முடியுமா உங்கிட்ட நா உங்க உன் கடையோட உங்க உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பேர் கேள்விப்பட்டு திரும்ப கால் பண்ற த உங்கிட்ட பொருள் தரமா இருக்கு வெலையு கொறைவா இருக்கு
ம்
நல்ல மொறயா பண்ணிட்டுருக்கீங்க நல்லா ஆஃபர்ல பண்ணிட்டுருக்கீங்க ஹோல்சேலா குடுக்கறீங்கன்றதுக்காக கால் பண்ற மேடம் அதுதா எனக்கு வந்து மன்த்லி நா லிஸ்ட் அனுப்ச்சா எனக்கு பண்ணிவிட முடியுமா உங்களால
சார் க நீங்க ஷ்யூரா பாத்தீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டருக்குள்ளதா இருக்கீங்ளா இல்ல த்ரீ மீட்டருக்கு மீ
யா த்ரீ டு ஃபோர் த்ரீ டு த்ரீ டு ஃபோர் வரும் மேடம்
ஓகேங் சார் ஓகேங் சார் இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நல்ல நல்ல ஒரு ஃபிசிபிலிட்டி என்னனா ஃப்ரீ டோர் டெலிவரிங் சார் ப த்து கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிறவன் எல்லாருக்குமே ஃப்ரீ டோர் டெலிவரிங்தா சார்
ஓகே ஓகே சூப்பர்
இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க மன்த்லி மன்த்லி வந்து எங்கள்ட்ட வந்து பொருள் வாங்கறீங்கன் சொ சொல்லறீங்கன்னும்போது உங்களுக்கான டிஸ்கவுண்ட் உண்டு கஸ்டமருக்கான எவ்ளோ கஸ்டமர் பாத்தீங்கன்னா மன்த் மன்த் எவ்ளோ வாங்கறீங்கன்னு நாங்க ஒன் இயர் கணக்கெடுத்து அவுங்களுக்கான ஒரு சரியா ஒரு கிஃப்ட்டு ஒண்ணு நாங்க ஆஃபர் பண்ணுவோ சார் அதுவு உண்டு எங்க ஷாப்ல இன்னொன்னு நீங்க கேட்டீங்க பொருள் வந்து தரமா இருக்கு எங்கள்து சொல்ல போனீங்னா எல்லாமே ஹைஜீனிக்தாங் சார் ஆர்கானிக்லயு இருக்கு ஆர்கானிக் இல்லாம நம்மளோட நார்மலான பொருளு நாங்க வெச்சிரு சார் நீங்க எந்த மாரி பொருள் எதிர்பாக்கறீங்க சார்
மேடம் எனக்கு மீடியமா ஆர்கானிக்காக இருந்தா போது எனக்கு வந்து ரொம்ப ஹஃவை இந்த இந்த ஃபுட்டெல்லா வந்து இப்ப ம் மாடி பே பண்ணிட்டு ரொம்ப ஹஜீனிக் ஃபுடெல்லா வேணா எனக்கு நார்மலா ஆர்கானிக்கா இருந்தாலே போதும் மேடம் ரொம்ப இதெல்லா எனக்கு புடிக்காது
ம்
எனக்கு ஆர்கானிக் இருந்தாலே பெட்டர்
ஓகேங் சார் இப்ப நாங்க டோர் டெலிவரி எடுத்துட்டு வந்து உங்க வீட்ல குடுக்கறது ஒரு பிரச்சன கெடையாதுங் சார் இப்பதி ஜென்ரேஷன் பாத்தீங்கனா நெறயா பேர் டோர் டெலிவரி பண்றன்ற பேர்ல நல்லா நெறயா ஃபோர் ஜெரில்லா நடக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியு சில லேடிஸ்னால் சில லேடிஸ்ங்கல்லா பாத்தீங்கன்னா வீட்ல தனியா இருகறாங்கன்ம்போது பயப்படுவாங்க நீங்க லோக்கல்லயே ஒர்க் பண்றீங்ளா இல்ல வெளில எங்கனா ஒர்க் பண்றீங்ளா சா
நா வெளில இருக்கன் மேடம் நான் வெளில இருக்கேன் அதனால என்னால வந்து பர்சேஸ் பண்ண முடியாது அதுக்குதா ப்ரீ ஹோம் டெலிவரி கே
அதுதா சார் ஏனா இப்ப பாத்திங்கனா வீட்ல வந்து லேடிஸ் தனியா இருப்பாங்க இப்ப ஹோம் டெலிவரி எ த்துனு வந்து குடுக்குறேன்ற பேர்ல நறைய பேரு இப்ப எங்க ஸ்டாஃப் எத்துன் போய் குடுப்பாங்க நா இல்லன் சொல்லல. அப்டியே குடுத்தாலு அத நறைய பேரு வாச் பண்ணிகுனு நாங்க இந்த மாரி இங்கிர்ந்து வ ரோ அப்டி சொல்லி எதனா அப்டி மிஸ்யூஸ் பண்ற மாரி நெனக்கிற மாரியந்தா உங்க ஸ்ட்ட ஒரு வார்த்த நீங்க பேசுங்க கலந்து பேசி இது போல ஃப்ரு ஃபிரி ஹோம் டெலிவரி குடு க்குறேன்றாங்க மளிக பொருளு வ மாச மாசோ அதே மாரி டிஸ்கவுண்ட்ல குடுக்குறன் சொல்லிருக்காங்க என்னம்மா நீ சொல்ற அப்டின் சொல்ட்டு அவங்ககிட்யு ஒரு வார்த்த டிஸ் க்கஸ் பண்ணிக்கங்க சார் அதுக்கு அது ஒரு கன்ஃபாம் பண்ணிக்கனிங்கனா நல்லதுங் சார் அது.
கண்டிப்பா கண்டிப்பா மேடம் நான் இன்ஃபாம் பண்ணிக்கிறே அ நீங்க எனக்கு வந்து பொருள் உள்ள தர நல்ல தரமா குடுங்க ஓகேவா எனக்கு ஒருவா மேல இருந்தாலு பரவால்ல எனக்கு வந்து குவால்ட்டியா இருக் நல்லார்ந்தாதா எனக்கு வந்து புடிக்கு அதனால் தா மேடம் உங் கடைய தேடி வந்து நான் ஆட் ர் குடுக்கலான் பிளான்லருக்கே.
ஓகே ஓகேங் சார்.
ம்.
நீங்க இப்ப பாத்திங்கனா சார் மளிகை பொருள்னா வெறியும் இந்த பருப்பு வகைங்க எண்ண வகைங்க அந்த மாரி மட்டுந்தானுங்ளா இல்ல வெஜிடபிள்ஸ்
இது இப்டி உங்கட்ட வெஜிடபிள்ஸ் இருக்காக்கா வெஜிடபிள்ஸ் சப்ளை பண்றீங்களா?
அ ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் மட்டுந்தாங் சார் மத்தபடி எல்லா அந்த மருந்து கெமிக்கலு வெஜிடபிள்ஸ்லா எங்க ஸ்டாஃப் ஷாப்ல கெடையாது. ப்யூர் வெஜிடெ வெஜிடேரியன் நீ எப்டி
இல்ல இயற்கை முறையில பண்றத வந்து நீங்க டைரெக்டா வாய்ங்ட்டு வரிங்க அப்டியா?
இல்லைங் சார் நாங்களே எங்களுக்கு நெலோ இருக்குதுன்றத்னால நாங்களே அந்த விவசாய பண்ணி நாங்ளே எங்ளோட ஷாப்ல வெச்சி எ சேல்ஸ் பண்றோ சார் கம்மியான வெலைல சேல்ஸ் பண்றோ சார் அத நா
பரவாலையே இந்தளக்கு நல்ல முடியா பண்றிங்ளே விவசாயம் பண்ணி பண்றளவுக்கு இப்ப யாருங்க இருக் கா அது ஆர்கானிக் முறையில பண்றது வந்து இப்பெல்லா ரொம்போ பெரிய விஷ்யமாரு கு எல்லா இன் ஆர்கானிக் தா பண்ணிட்ருக்காங் அ அ அ
புரிதுங் சார் நாங்க பாத்திங்கனா ஏ ஏனா எங்க வீட்டுக்கு நாங் அ மளிக சாமான்லந்து எல்லாமே யூஸ் பண்றோன்ன போது நாங்க எப்டி ஒரு அ சாப்பாடு பொருளையு செரி மளிக பொருளையு செரி தக்காளிகி கு வெஜிடேரியன்ஸ் இல்ல எல்லாத்துக்மே செரிங்ஸ் த எப்பிடி நம்ப வீட்டுக்கு வந்து நல்லா நம்ப எதிர்பாத்து சத்தான அதுவு மருந்து கலக்காம இருக்குணு இயற்கை மூலியமா இருக்குணு சொல்ட்டி நா எப்டி எங்க வீட்டுக்கு எத்துட்போ அதே மாரிதா நா கஸ்டமருக் கு குடுக்குண்ணு எதிர்பாத்து எல்லாமே பண்ணி
ம் பரவால்ல உங்கவ் உங்க உங்க உங்க நல்ல உள்ளத்துக்கு வந்து இன்னு நல்லா இருப்பீங்க மேடம் உங்குளுக்கு வந்து இன்னு டெவலப் மெண்ட் ஆவு உங்களோடது டிபாட்மெண் ஸ்டோர் வந்து ஒன்னு ரெண்டு ஆவு ரெண்டு மூணு ஆவு மேடம் கண்டிப்பா வந்து நல்ல விஷ்யமா இருக்கு நீங்க பேசறதெல்லா எனக்கு. நல்லவ் ஒருன் அயிப்ராய இருக்கு மேடம் நா வாங்கறதுக்கு வந்து ஒரு நா லைஃப் லாங் வந்து இன்னு வாங்கலான்ட்ருக்து இரு
இன்னோனு உங்க மிசஸ்ட ஒரு வார்த்த சொல்லிடுங்க சார் எங்கள்ட்ட வந்து ஆர்கானிக் கில வந்து வெஜிடேரியன் வாங்கறிங்கன்னும் போ வெஜிடபிள் வாங்கறிங்கன்னும் போது அது ஒரு நாள் ரெண் நாள் மட்டுந்தா வந்து ஃபிரெஷ்ஷா இருக்கற மாரி இருக்கு ஏனா அதுல வந்து மருந்து கலக்குலன்னம் போது பொருளுங்க வந்து அவ்ளோ சீக்கத்துல இதாவாதுங் இல்லிங்ளா? மருந்து கலந்துருந்தா பொருள்க சீக்கரமா கெட்டு போவாது மருந்து கலக்கல ன்னும் போது அந்த பொருள் வந்து அவ்ளோ சீக்கத்துல வந்து கொஞ்சோ இது ஆவற மாரி இருக்கு. அதனால அவுங்குளுக்கு ரெண் நாளைக்கி மூன் நாளைக்கி தேவய வெஜிடபிள் மட்டு அப்டி வாய்ங்க்க சொல்லுங்க. மளிகை பொருள் பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு மத்லி மத்லி தேவப்பட்ற மாரி
ஓகே
இது பண்ண சொல்லுங்க அவுங்க பை அப்டி அவுங்க பயப்பட்றாங்க அப்டின்னா டோர் டெலிவரி எங்கள்ட்ட லேடிஸு இருக்காங்க
ம் ம் ம் கண்டிப்பா கண்டிப்ப கண்டிப்பா இந்த அரிசி அந்த மாரிலா அவங்கள்ட்ட ஹோல்சேல் கெடைக்குமா அரிசி அப்பறோ இந்த
எல்லாமே இருக்துங்க அரிசி பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி இந்த காட்டு ஏனோ கருங்குரவ கருப்பு கவுனி மாப்ள சம்பா புங்க ரைசு அதே மாரி முவிங்கில் அரிசி இந்த மாரி ஆர்கானிக் ரைஸ் இருக்கு அதே ஆர்கானிக் ரைஸ் இதுல பாத்தீங்கன்ன இதெல்லா ப்ரவுன் சாப்பாட்டு அரிசி மாரி தூயமல்லின்னு ஒரு அரிசி இருக்குங்க சார் அது நல்லா ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் ஆனா கொஞ்ச எப்டி நா சொல்ற சோ இதெல்லா பாத்தீங்கன்னா சத்தான அரிசிதா என்னா ஒண்ணு மட் எங்களோட இந்த அர்சிங் கூட ஒரு பத்து ருவா இருவது ருவா சேந்து வருங் சார் இதுதா எங்களோட இது
சரிங்க மேடம் கண்டிப்பா உங்க அரிசி வந்து மற்ற அரிசியோட இது கொஞ்ச ரேட்டு அதிகமாக வரூ
அப்டியில்லைங் சார் நா என்ன சொல்ல வரன்னா இப்ப நார்மல் அரிசி சாப்பாடு கு இந்த பாரம்பரிய அரிசி சாப்பாடு அரிசிக்கு ரெண்டுத்துக்குமே ஒரு இருவது ருபா முப் பெரபா வந்து
ஆஹ் அது அது பிரச்சன இல்ல மம் மத்த கடையோடு உங்க கடை கம்மியா இருந்தா ஓகேதா ஒன்னு பிரச்சன இல்ல இது அந்த பாரம்பரிய அரிசி எப்பயுமே வெல அதிகமா தா இருக்கு அது எங்கியு எங்க போனாலு அது ரேட் அதிகோ தா ஓகேங்களா அது ஒன்னு ப்ராப்ளம் இல்ல மேம் ஓகே நா வந்து தா விசிட் பண்ணி பாக்ற மேடம் ஒருநாளைக்கு வந்து நா சாம்பிள் வாங்கிட்டு போய்ட்டு சாப்ட்டு பாத்துட்டே சொல்ற
சரிங் சார் கண்டிப்பாங்க சார் நீங்க மன்த் மன்த்லி எங்க ஷாப்புக்கு நீங்க வந்து நேர்ல வந்துதா பில்லு குடுக்கணுன்றதெல்லா கெடையாதுங்க சார் நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க உங்களோட லிஸ்ட்ட எழுதி எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ அப்டி இல்லனா எங்களோட கட நம்பருக்கோ நீங்க சென்ட் பண்ணிட்டீங்கனாலே போது சார் எங்க பசங்க எடுத்துட்டு வந் உங்க க்கு எவ்ளோ செ நீங் சென்ட் பண்ற அமோண்ட் அப்பவே நாங்க எவ்ளோ சொல்ட்டு டாலி பண்ணி அனுப்பிடுவோ ஆளுகிட்ட அனுப்பிட்ட பிறகு நீங்க வந்து பொருள் உங்க வீட்டுக்கு வந்த பிறகு பேமெண்ட் அனுப் னாலு அனுப்புங்க அப்டி இல்ல அ நாங்க ஃபஸ்ட்டே பேமெண்ட் கொடுத்தறனால உங்களோட விருப்ப தா சார் எல்லாமே
கண்டிப்பா கண்டிப்பா மேடம் நா இல்ல நா எனக்கு பொருள் வந்தோனே நா அனுச்சு உட்டற்ற ஏன்னா உங்க கட பொருள் பத்தி எனக் நா நெறைய கேள்விப்பட்ருக்க எங் எங்க இங்க எங்க வீடு பக்கத்துல கூட நெறையா வாங்கிட்டுருக்காங்க வாங்கி யூஸ் பண்றாங்க ஏ நா அவுங்க வீட்ல கூட ஒரு நாள் சாப்ட்டுருக்க நல்லா எல்லாமே பருப்புலேந்து சாம்பார்லேந்து ரைஸ்லேந்து எல்லாமே பக்கவா இருக்கு எதுமே எனக் இஷ்யுவா தெரில பட் அதனால தா அவுங்களு ரெஃபர் பண்ணாங்க இந்த மாரி வாங்குங்க எ நீங்க ஏ தனியா போய்ட்டு சில்றையா வாங்குறீங்க எந்த கடைல வாங்குறீங்க எல்லாம் ஒர்த்து கெடையாது ப்ராடெக் நல்லா இருக்காது அப்டின்னாங்க சரி நா அப்போவே புரிஞ்சுட்ட ஓகே தேயும் இந்த கட இந்த இந்த சூப்பர் மார்கெட்ல வாங்கன நல்லாக்கும் போல அப்டினு சொன்ன எனக்கு ரெண்டு மூணு பிரிஃபர் பண்ணாங்க அதுனால நா உங்க கடைல வாங்கறதுக்காக தா மேடம் கால் பண்ணி டீட்டெய்ல்ஸ் கேக் ற எப்டி கோல்ட்டிலா எப்டி இருக்கு டெலிவெரி ஃப்ரீ டெலிவரி எப்டி இருக்கு அப்டின் சொல்ட்டு அந்த ஜஸ்ட் அந்த பேசிக் டீடெய்ல்ஸ்க் மட்டு நா கேட்டுட்ருக்கே அதுக்குதா மேடம் வேறெது கெடையாது பட் நா நேர்ல்யு வந்து பாக்குறே ஒன்ஸ் விசிட் பண்ற விசிட் பண்ணிட்டு அந்த ஃபுட் ஐட்டம்ஸு அந்த அந்த ஸ்வீட்ஸ் ஐட்டம்லா எப்டி இருக்குன் பாத்துட்டு அ நா எவ்வுளோ வாங்கறதுன் த முடிவு பண்ணிக்கிறே எனக்கு மட்டு கெடையாது மத்தபடி இன்னு வந்து என்ன அடிஷன் எங்க அண்ண ஃபேம்லி அந்த மாரி நெறைய பேர்லா கேட்டுட்ருக்காக நா ஓவரால கூட மொத்தமா கூட போட்டு குடுத்துர்ற நீங்க எனக்கு அத பண்ணி குடுங்க
சார் நீங்க ஃபஸ்ட்டு வாங்கி அ பர்ஸ்னல் நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க எங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தியு நீங்க ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பாத்ததுக்கப்றோ அதோட க டேஸ்ட்டு அதோட குவால்ட்டி எப்டிலா இருக்கு பாத்துட்டு அதுக்கப்றோ நீங்க உங்குளோட ரிலேட்டிவ் உங்குளோட ஃபிரெண்டு எல்லார்கிட்டியு கொஞ்சோ ரெக்வஸ்ட் பண்ணீங்கனா கொஞ்சோ நல்லாருக்கு ஏனா பாத்தீங்ன்னா எங்க ஷாப்பு பாத்தீங்கனா கொஞ்சு சின்னதா இருக்கிற மாரிதா இருக்கு ஆனா பொருளோட எல்லாமே பாத்தீங்கனா நல்லா தரமா இருக்குங்சார்
கண்டிப்பா கண்டிப்பா மேடம் கண்டிப்பா நா வந்து பாக்குற ஷாப் பெருசு கெடையாது பட் சுமா இர்ந்தா ஓகேதா நா வந்துட்டு நா பாத்துட்டு உங்ளுக்கு நா கன்ஃபாம் பண்ற மேடம் நா ஜஸ்ட்டு இப்ப இந்த வாரோ வர்லாமா நாளைக்கு வர்லாமா வந்துட்டு ஷாப்ப விசிட் பண்லாமா
ஓகே ஓகேங் சார் சரிங் சார் நீங்க நேர்ல ஒரு தடவ கூடோ வந்து பாருங்க ஷாப்ப இல்ல நீங்க லீவ் கெடைக்கும் போது ஃபேமிலியோட கூடோ வாங்க ஃபேம்லியோட வந்து கூட எங்க ஷாப்ப பாருங்க ஷாப்ல என்னென்ன இருக்குது அப்புதா உங்ளுக் தெரியு ஆனா நீங்க என் ஷாப்புக்கு வந்ததுல்லன் நெனைக்கிற அதுனால நீங்க ஷாப்ல நேர்ல வந்து பாத்தீங்கனா எங்கள்ட்ட எவ்ளோ வெரைட்டீஸ் இருக்கு என்னென்ன இரு க்குதுன்ற வரி
கண்டிப் மேடம் கண்ப்பா வர நா நாளை க்கி நா நா வந்துட்டு விசித்த பாத்துட்டு எப்டி இருக்குது நா ஆர்ட்ர எடுத்துகிற மேடம்
ஓகேங் சார் ஓகேங் சார்
ஆ ஓகே ம ஆ தேங்க் யூ மா ஆ
ஓகேங் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார்